எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக் க்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானோ நல்லா இருக்கங்க பேசியே ரொம்ப நாலாச்சு
ஆமாங்க வீட்ல எல்லா சௌக்யமா
ஆ வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க இப்பதா எக்ஸாம் லீவ்லா கொழந்தைங்களுக்கு முடிய போது இனி அப்டியே நம்ம ரொட்டேஷன் நடக்க ஆரம்பிச்சிடோ
ஆமா ஆமாங்க இத்தன்னாலு எப்டியோ அவுங்க கூட ரெண்டு ரெண்டு பேர வெச்சுக்கிட்டு ரொம்ப முடியலங்க லீவு முடிறதுக்குள்ள ஒரு வழி ஆய்ட்டோ
நீங்க வேற எனக்கு இருக்குறதே ஒரே ஒரு பைய தா அவனே வெச்சுட்டே எனக்கு சமாளிக்க முடியல ரெண்டெல்லா வெச்சுட்டு சூப்பர்
ஸ்கூல் தொடங்கிருச்சு புக்கெல்லா வாங்கிட்டு வந்த்ட்டீங்களா
ஆ புக்லா வாங்கியாச்சுங்க ஸ்கூல் இன்னோ ஓபன் பண்லே
செரி செரி ஆ செரி செரிங்க ஸ்கூலுக்கு போற அப்பறோ என்ன இன்னோ அழுகுறானா இல்லையா
ஆ இப்பெல்லா அழுக மாட்டா போக தொடங்குனதோ அழுக ஆ அழுதுடுவா முதல்ல போன வருஷல்லா எனக் அவ்ளோக்கு தெரியுல என்ன இவன வெச்சுட்டு லீவ்ல ஒரு ஃபங் கிச்சன் வந்தாலே பயமா இருக்குங்க காலைல வேற எந்துரிச்சு அந்த பிஸியா போய்கிட்டே இருக்
பா மா
வேற பாக்க முடியுல
ஐயோ ஃபங்ஷன்னுனா சொல்லவே வேண்டா இந்த வருஷோ ஃபுல்ல இந்த மாச ஒரு லீவ் உட்டது உட்டாங்க இந்த மாசோ ஃபுல்லா பங்ஷனு அதுவு ரெண்டு ரெண்டா ஒரே நாள் இல்ல ரெண்டு மூணுன்ட்டு
ஆ அத கல்யாணோ ஃபங்ஷன்தான
ஆமா கல்யாணோ நிச்சயதார்த்தோ அப்புடி இப்பபுடின்ட்டு தெனமு ஒன்னு ஃபங்ஷன் தெனமு துணி கட்டிட்டு போற மாதிரி
ம் பாருங்களே மொதல் மாரி வந்துட்டு இன்ட்ரெஸ்டே வரமாட்டிங்குது கல்யாணத்துக்கு முன்னாடினா கூட எங்கேயாச்சு வெளியே கூட்டிட்டு போவாங்களான்ட்டுருக்கு இப்ப நமக்கு வெளிய போறக்கே புடிக்க மாட்டிங்குது
பண்றாங்களா நம்ம வீட்டையு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்பறோ நம்ம போகணு வீட்டுல இருக்குறவங்களுகெல்லா சமைச்சு வீடெல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்பறோ நம்ம அங்க போயிட்டு வரணு போய் அந்த பங்ஷன் எல்லா த்த முடிச்சுட்டு இங்க வர்றதுகுள்ள வீடே நாஸ்தியாக்கி வச்சுருவாங்க மறுபடியு வந்து வீட்ட செ வேல செய்யணு
ஆமா அவுங்களேல்லா வீட்ல விட்டுட்டும் போ முடியாது கையோடதா பல டைம் கூட்டிட்டும் போற மாரி இருக்கு யார நம்பி விட்டுட்டும் போறது இப்போ ஒரு டவுட் பாத்தீங்கன்னா முதல்லேலா நம்மளுக்கு வந்துட்டு இந்த கல்யாண பங்க்ஷன் இதெல்லா அப்டின்னா ரொம்பவே வே சாப்புட்றது இதெல்லா கொஞ்ச எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவோ இப்ப அந்த மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணவு முடியல ஏன்னா அந்த கல்யாண சாப்பாடுன்ற டேஸ்ட்டே வந்துட்டு சுத்தமா போயிடுச்சுன்னுதா சொல்லணு
ஆமாங்க இப்ப வந்து விதவிதமா போடுறேனு சொல்லிட்டு அந்த ஃபஸ்டோட கல்யாண சாப்பாடு அதே மாறிடுச்சு இப்போ ஆளுக்காளுக்கு ஒவ்வொருத்தர பாத்துட்டு விதவிதமா போடுறே இவ்ளோ டிஷ்ஷு போடுற அப்புடின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர பாத்து பாத்து பண்ணி ட்டு அந்த இதே மாறி போச்சுங்க இப்போ
ஆமா அந்த மெய்னா லன்ஞ்சு அததா நா சொல்ணு காலையில டிஃபன் கூட ஓகேதா நம்ம ஒரு ஹோட்டல் போனா எப்டி சாப்புட்றது ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாரி இருக்கு அதுவுமே கொஞ்சோ ஓகேதா அதுல கொஞ்ச வெரைட்டியா ரெண்டு மூணு வச்சாங்கனா தெரியாது பின்ன ஈவினிங் ரிசெப்ஷன் பத்தியு சொல்லவே வேண்டா அதுவு சேம் இதே மாரி டிஃபன் ஐட்டம் பின்ன வேற ஏதாச்சு வெஜ் பிரியாணி கொஞ்சோ ஐஸ்கிரீம் இதெல்லா வைக்கும் போது நல்லா இருக்கு ஆனா லன்ஞ்சுதா நம்ம எக்ஸ் எக்ஸ்பெட் பண்ற அந்த பழைய ஸ்டைல் அப்புடின்றது டோட்டலாவே போயிடுச்சு
வரமாட்டேங்குது ஆமாங்க அவ்ளோ செலவு பண்ணி செய்றாங்க ஒவ்வொரு தடவ அந்த சாப்பாட்டுலதா எதாவது ஒண்ணு சொதப்பி வச்சுருவாங்க
ஆமா இதுக்கெல்லா நம்ம சின்ன வயசுலெல்லா பாத்தீங்கன்னா கொஞ்ச சொதப்புனது இருக்கு இல்லன்னு நம்ம சொல்லவே முடியாது இதோட கம்ஃபேர் பண்ணுபோது அது எத்தனையோ பரவாயில்லன்னு சொல்லலா ஏன்னா இப்ப இருக்குற அந்த மசாலா அதெல்லா ஒண்ணுமே இருக்காது எல்லாமே கையிலதா ஃபுட் எல்லா ப்ரிப்ஃபேர் பண்ணுவாங்க சாம்பார் பொடி எதுவா இருந்தாலு அதுவு கல்யாணத்துக்குன்னா காலையில அதெல்லாமே போட்டு வறுத்து அரைக்கிறதா அவுங்க வேலையாவே இருக்கு கடையிலெல்லா மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க இப்ப எல்லா ரெடியா கெடச்சுடும் கூட இப்புடி பண்றாங்க
ஆமாங்க எல்லாமே இப்ப கைக்கு எட்டன தூரத்துல ரெடியா இருக்கு அத வாங்கி அப்புடியே செய்யறதுக்கு இந்த மாதிரி அந்த டேஸ்ட்டு அந்த அளவுக்கு வர்றது இல்ல முன்னாடிக்கி நம்ம சின்ன வயசுல இருக்குபோதெல்லா ஃபங்ஷனுன்னா யாராது கூட்டிட்டு போவாங்களா கல்யாணத்துக்குன்னு கூட்டிட்டு போவாங்களா அப்புடின்னுவோ கல்யாண சாப்பாடு அது இதுன்னு ரொம்ப எதிர்பாப்போ இப்போ ரொம்ப ஃபோர் அடிக்குதுங்க ஒரு ஃபங்ஷன்னுனு வந்து ஆ வெ கூப்புடுட்டு போனாங்கனா எப்ப எப்டுறா இது ரெண்டு நாளு ஒரே பங்க்ஷனு என்ன பண்றது அப்புடின்ற மாதிரி இருக்கு
ஆமா இதுல என்னன்னு ஒரே பெனிபிட்ன்னு பாத்தீங்கன்னா கல்யாண ஆனதுக்கு அப்பறோ அந்த வாங்ன சேரீயா இருந்தாலு சேரி இல்லன்னா கல்யாண டைம்ல எப்புடி ஒரு பத்து சேரியாது எடுத்து வச்சிருப்போ அந்த மாரி கட்ட வேண்டிய இதெல்லா வந்துட்டு அப்புடியே நம்ம மூட்ட கட்டி தூக்கி உள்ளதா போட்டு வச்சிருப்போ எடுத்து யூஸ் பண்ணவே மாட்டோ ஆனா இந்த மாரி கல்யாண பங்க்ஷன் வந்தா மட்டு அதெல்லா கொஞ்ச பீரோல்லா இருந்து வெளியே வருது அது ஒண்ணுதா நல்ல விஷ்யோ
ஆமா அத நெனச்சு சந்தோஷபட்டுகுணு நம்ம உக்க போ பொடவக்கு வந்து வேல வந்துரு ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன்னுன்ம் போது தென தெனத்துக்கு ஒண்ணு ஒண்ணு கட்டிட்டு அப்பவாது பொடவ பீரோல்லா இருந்து வெளியே வரு இல்லேன்னா பீரோக்குள்ளேயே அடைஞ்சு கெடக்கு வீட்ல இருக்கு போது நம்ம சௌகரியத் த்துக்கு நைட்டி சுடிதாரூணு அந்த மாதிரி போட்டுருவோ வெளியில போறப்பதான இந்த மாதிரி கட்றோம்
ஆ கண்டிப்பா ஏனா இப்போ வீட்லருக்கோனு தெரிஞ்சா சும்மா ஒரு கொண்டய போட்டுட்டு மூஞ்சிய கூட கழுவுரோமோ இல்லயோ அப்டியே சுத்திட்டே இருந்துக்குவோ இதுவே பங்க்ஷன் இல்லன்னா பங்க்ஷன் டைம் எதுவா இருந்தாலு அந்த டைம்ல காலையிலே நேரத்துல குளிச்சம்மா ரெடியானமா போயிட்டே இருப் போ அன்னக்கு ஒரு நாளாச்சும் மூஞ்சு பாக்றளவுக்கு கொஞ்சோ மெயின்டென் பண்ணி
ஆமாங்க அப்பதா ரெண்டு மூணு போட்டோ எடுத்து வச்சுக்கணு நம்ம நல்லா மூஞ்சு கழுவி மேக்கப் போட்டு இருக்குறத நல்லா பொடவையில இருக்குறத ரெண்டு மூணு போட்டோ எடுத்து வச்சிருக்கனு
ஆ கண்டிப்பா எங்க வீட்டுக்கார்லாம் பாத்தீங்கனா பங்க்ஷன் டைம்ல போம்போது எங்க வீட்டுக்கார் மட்டுல்ல எங்க மாமனாரே பாத்தீங்கனா போட்டோ எடுத்துடுவாரு எங்கள
ஓ சரிதா பரவாயில்லங் பே
ஆனா இப்ப வீட்டு பங்க்ஷன் வந்தாலே எனக்கு சுத்தமா புடிக்கறதுல்லைங்க தீபாவளியா இருக்கட்டு இல்லன்னா இந்த பொங்கல்லா இருக்கட்டும் அதெல்லா வந்தாலே நம்மளுக்கு வீட்ல செலிப்ரேஷன் பண்றதா இருந்தாலு ஐயோ வந்துருச் ச்ச அப்டின்ற மாரி தா ஒரு ஃபீல் ஆகுதே தவர செலிப்ரேஷன் பண்ற ஒரு மூடே வர்
ஏனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன பசங்கள இருக்கும்போது வீட் ல அம்மா அவங்க எல்லாத்தியு செஞ்சிருவாங்க நம்ளுக்கு செலப்ரேட் பண்றது மட்டு தா வேல இப்ப நம்ம அம்மாக்களா இருக்கும்போது நம்ம வீட்டு வேல எல்லா பொங்கலுக்கு முன்னாடி தீபாவளிக்கு முன்னாடி எல்லா நம்ம வீட்ல வேல செய்யணு இல்லீங்களா அதே பாதி கடுப்பாயிரு
ம் கண்டிப்பாங்க அந்த கிளீன் பண்ற வேல இருக் கே அத நெனச்சாலே முடில மெயினா இந்த சரஸ்வதி ஆயுத பூஜ வந்துருச்சுன்னா
நாமா வீட்டயே திருப் பி போட்ட மாதிரி எல்லாத்தியு செய்ணுங்க ஒவ்வொர் நாளு ஒவ்வொர் ரூம் மாதிரி பாக்கணு அது கொழ்ந்தைங்கள வச்சுட்டா இன்னு பண்ணவே முடியாதுங்க
ஆமா பாருங்களே அந்த அந்த முந்தன் நாள் வரிக்கு அஹ் கிளீன் பண்றக்கு முந்தன் நாள் வரிக்கு பாத்தா நம்ம வீடே கொஞ்ச நீட்டா இருக்கற மாரி தா தெரியு ஆனா அந்த கிளீன் பண்ணதுக்க ப்றோ கெடைக்கற குப்பைய பாத்தீங்னா அதுவே ஒரு லோடு சேந்துரு
ஆமா அதா இவ்ளோ குப்பியவா வீட்டுக்குள்ள வெச்சுட்ருந்தோன்ற மாதிரி
அய்யோ முடில ஏனா இப்பல்லா பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வரப்போ அஹ் ஸ் தீபாவளி தா மெய்னா சின்ன வயசுலருந்தே எல்லாருக்கு ரொம்ப புடிக்கு அந்த பொங்கல்னா கூட கரும்பு சாப்டுவோ பொங்கல் சாப்டுவோ அதோட முடிஞ்ச்சு ஆனா அந்த தீபாவளின்ற து எல்லாருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாரு கு எப்ப வருன் காத்துகிட்டே இருப் பாங்க ஆனா இப்பத்த இல்ல இல்ல இப்பத்த கொழந்தைங்க கூட பாத்தீங்கன்னா அந்த மாரி யோசிக்க மாட்டிக்கிறாங்க தீபாவளியா அதெல்லா என்ன பெரிய ஃபங்க்ஷனா அப்டின்ற மாரி போறாங்க
எனக்கு அந்த பட்டாசுன்னா ரொம்ப பயங்க கொழ்ந்தைங்க அந்த பட்டாசு வெடிக்கற அப்டி இப்டினு எனக்கு ரொம்ப பயமாருக்கு கொழ்ந்தைங்கள விட்றதுக்கே
அய்யோ ச்சி செல கொழந்தைங்க தாங்க அதயு பண்ணீட்ருக்காங்க பல பேருக்கு வந்துட்டு புடிக்கர்ல்ல மெயினா ஒரு டென்த்து முடிச்ச பசங்ளே பாத்தீங்கன்னா பசங்க இத்தனைக்கு பொண்ணுங்க கூட நம்ம வந்துட்டு அதிகமா பகல்ல வெடிக்க மாட்டோன் வெய்ங்க ராத்திரி வெடிதா பொண்ணுங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாருக்கு ஆனா பசங்க வந்துட்டு காலைல ஆரம்பிச்சாங்கன் னா அவங்க தூங்காம வெடிச்சுக்கிட்ருப்பாங்க
எங்களுக்கு சின்ன வயசுல யாராவ்து கிஃப்ட் பாக் ஸ் வாங்கி குடுப்பாங்களா ஒரு பாக்ஸுக்காக சண்டல்லா போட்டதுண்டு ஆனா இப்போ ரெண்டு பாக்ஸு மூணு பாக்ஸு வாங்கிட்டு வந்து வெச்சாலு வெடிக்கறதுக்கு ஆளுங்கில்ல கொழ்ந்தைங்கள வெடிக்கறதுக்கு உட்றதுக் பயமாருக்கு பாதி
அதுவு உண்மதாங்க ஏனா இப்போ கைல எதாச்சு அது ஆக்ஸ்டென்ட் மாரி எல்லா இப்ப கூட ஆய்கிட்டே தான இருக்கு நெறைய எடத்துல இந்த தீபாவளி டைம்லில்லா பாத்தீங்கன்னா நியூஸ்ல டி வி லியோ இல்லன்னா பேப்பர்லியோ ஒன்னு வெடிச்சு அ பாக்ஸ்ஸு நம்ளுக்கு தெரியா ம வெடிக்கறது அந்த மாரி எல்லா கம்ப்ளைண்ட் ஆகுது ஒ ரொம்ப குவால்ட்டியு சரியில்ல்லாத பட்டாசு
ஆமா ஆமாங்க நீங்க வந்து பட்டாசெல்லா க வாங்கி வீ முன்னாடியே வாங்கி வெ ச்சிருவீங்களா
மூணு நாள் முன்னாடியாச்சும் வாங்கிருவோ ஏன்னா அந்த ஆஃபர் போடுவாங்களா நாங்க ரெகுலரா ஒரே கடையில வாங்குறது அதால அந்த டைம்ல ஆஃபர் போடும் போது நம்ம வாங்கிட்டாதா நல்லது
செரி செரிங்க பையனுக்கு வெடிக்க குடுப்பீங்களா
ஆ அவன் வந்துட்டு அதிகமா வெடிக்க மாட்டாங்க சின்ன பையன்றதால அவனுக்கு பயம் ஜாஸ்தி பகல்ல வெடிக்கிற ஒரு ஐட்டம் வெடிக்க மாட்ட டா நாங்கதா கை புடிச்சு ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு வெடிக்கிறதுக்குவிடுவோம் மத்தபடி நைட்டு வெடிக்கிற இதெல்லா ஓகே இந்த கம்பி மத்தாப்பு இதெல்லா கையில குடுத்தா கொஞ்சம் புடிச்சுக்குவா ஆனா அதுக்கு கூட தெறிக்கு இல்லங்களா கை ல எனக்கும் சின்ன வயசுல அது ரொம்ப பயம் ஆ மட்டு எனக்குமே சின்ன வயசுல ரொம்ப பயமா இருந்துச்சு எ பையனுக்கும் அதே மாரியேதா அந்த ஐட்டம் மட்டும் அவ்வளவுக்கு புடிக்க மாட்டா மத்தபடி சங்கு சக்கரமோ சட்டியோ இதெல்லாம் வைக்கிறதுதெல்லாம் கூட அவன் ஜாலியா வச்சுக்குவா ராக்கெட்லாம் கூட அவன் வைக்கிறது ஓகே
சரி சரிங்க ஆனா ராக்கெட் எல்லாம் பாத்து வைக்கணுங்க திரும்பிருச்சுன்னா வம்பு நம்ம பக்கம்
ஆமாங்க இப்ப எல்லா நம்ம ஆ இந்த ஆன்லைன்ல வாங்குறாங்க தெரியுங்களா அதெல்லா நெறைய பெயிலியர் ஆகுது என் ரீசண்டா என் ரிலேட்டிவ் கூட வாங்கிட்டு காசுதா அனுப்பி வுட்டாங்களே தவர அவங்களுக்கு சொன்ன டேட்டல வரவே இல்ல
ஆமாங்க அதுவும் இல்லாம ஒவ்வொன்னு அங்கேயே வெடிச்சிருது நம்ம மேல போகும்ன்னு நினைக்கிறோ ஆனா அது அங் அந்த இடத்துலயே வெடிச்சிட்றது
ஆமா இனி வர பங்ஷனுகெல்லாம் நம்ம அந்த பட்டாசு ஐட்டமே நம்பி வாங்க முடியாது ஏன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு குடுக்கறதுல்ல ரேட் கம்மியதானே நாமளும் எதிர்பாக் றோ ஏன்னா வெடிச்சு அதெல்லாம் சும்மா காசு கரியா போக போது அதுக்கு நாம ஒரு மினிமம் ரேட் ட்டுக்கு வாங்கிலா அப்பிடின்னு நெனைச்சு ட்டு நம்ம பண்றோ ஆனா பாருங்களே அதனால வந்துட்டு என்ன பெனிபிட் கெடைக்குது நம்மளுக்கு அது எல்லாமே ஒரு வேஸ்ட் குவாலிட்டியா இருந்துச்சு அப்டின்னா நம்மளுக்கு பாக்கும் போது தெரியாது ஒண்ணு வந்து ரிசீவ் ஆகும் போது பாக்கெட் டேமேஜ் இருக்குன்னா அப்டியே தெரியும் ஆனா இதல்லா சில டைம் பத்த வைக்கும் போது வெடிக்கிறது இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் காசு இன்னுமே வேஸ்ட் ஆகுது அதனால
ஆமாங்க இதுக்கு மேல வந்து அந்த காசை வச்சு மிச்சப்படுத்தணும் சும்மா அதுல காசை போடுறத வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணிட்டு போயிரலா
சேரிங்க ரொம்ப நேரம் பேசிட்டோம் நானும் வீட்டு வேலையெல்லா முடிச்சுட்டு வந்துட்றே
ஆஹ் சரிங்க பாய்ங்க